ஹலோ மேடம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்க மேடம் நீங்க எப்புர்ருக்கீங்க நானு நல்லா இருக்குற பாப்பாங்களா என்ன பண்றாங்க பாப்பாங்க தூங்கிட்ருக்குறாங்கடா தூங்குறாங்களா பாப்பாக்கு ஸ்கூல் லீ்வ் வுட்டாச்சா ஓ ஸ்கூல் விட்டாச்சு அத ஏன் கேக்குற ஒரே ஆட்டொ ஏந்தா லீவ் உட்டாங்களோ அப்டிங்கிற மாரி இருக்கு எனக்கூ கொழந்தைங்கனா அப்புடி தா இருப்பாங்க போட்டு படுத்தி எடுக்குறா கொழந்தைங்கனா அப்புடி தா இருப்பாங்க நீயு நானு அப்புடி தா ம் எந்த ஸ்கூலு பாப்பா நல்லா இருக்காங்களா வீட்ல எல்லாரு எல்லாரு நல்லா இருக்காங்க உ ஹஸ்பண்ட்லா நல்லா இருக்காரா
ஓ நல்லா இருக்குறாங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
எந்த ஸ்கூல் சேத்திருக்க பாப்பாவ அம்மாக்கு கால் வலி எல்லா பரவால்லயா ம் பரவால்ல நல்லா இருக்காங்க
ம்
பாப்பாவ எந்த ஸ்கூல் சேத்திருக்க சேரி என்னடா பாப்பாவ எந்த ஸ்கூல்ல சேத்திருக்க
இங்க பக்கத்துல தா இந்த நறையா ஸ்கூல் நானு ட்ரை பண்ண இங்க நேரு வித்யாலயா இந்த மாரி எல்லாமே ட்ரை பண்ண
பண்ண ம் ஆனா அது லாங் எனக்கு அப்பறோ எங்க சேத்திருக்கீங்க அதனால பக்கத்துல இருக்கற அதே ஸ்கூல்க்கு போட்ரல்லா அப்டின்டு சேர் சேர் இங்க காமராஜர்ல தா சேத்திருக்கன்டா எல் கே ஜியா யூ கே ப்ரீ கே ஜியா ம் ஸ்டார்டிங் எல் கேஜி தா எல் கேஜி தா சேர் சேர் அழுகாம போய்கிறாங்களா ஸ்கூலுக்கு ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்களா ஓ நல்லா இருக்காங்க அழுகாம ஸ்கூலுக்கு போய்குறாளா போகலல்லடி இன்யூ போகல அவ ஓ ஜுன் மந்த்லந் தா ஸ்டாட் பண்ணுமா டைம் அவ ஸ்கூலு சேர் சேரி அதுக் முன்னாடி பேபிக்ளாஸ் லா போலயா அ எப்போ ஜுன் ஒன்னாந் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க ம் அத் முன்னாடி பேபிக்ளாஸ் லா போகலையா அதுக் முன்னாடி பேபிக்ளாஸ்லா போகலையா
எதுக்குமே அனுப்பல அவள எந்த கிளாஸ்
எந்த கிளாஸ்மே அவ போகல நேரா ஸ்கூலுக்கு நேரா ஆமா நேரா ஸ்கூலுக்கு தா போறா அவளுக்கு ப்ரண்ஸ்ஸு வேணு ஃப்ரண்ஸ் சர்க்கிள் வேணு வீட்லயே இருந்து பழகிட்ட கொழந்த அதனால ஸ்கூலுக் போனுன் ரொம்ப ஆசப்பட்றா ஃப்ரி ம் ஏ அளவு ல போய் பலக்கோ இருந்துச்சுனா அலுக மாட்டாங்க திடீர்னு போனா அழுக வருல்ல ஆதிலாலா ஒரு வருஷமா போயி் இன்னியு அழுதுட்டுதா போயிட்டு இருக்கா அப்புடியா ம் இல்ல எனக்கு தெரிஞ்சி இவ போய்க்குவா ஏன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணு அதனால போய்க்குவா போனா செரி
இனி எனக்கு தா இருக்
கு தா இருக்கு டாஸ்க்கு ஏன்னா சாப்பாடு குடுத்து வுடணு நேரத்துல எந்திரிக்கணு கொண்டு போய் விடணு கூப்பிட்டு வரணு ஆ சத்தியா வந்துட்டாங்க அவ்ளதா எனக்கு அ அவங்க இருக்காங்க அவங்க டேல போயிருவாங்கதான நா தான எல்லாமே பாத்துக்கனு அனால நைட் ஷிஃப்ட்டு அதனாலதா கேட்டு வாங்கிருக்கே நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கணு அப்ப‌ அப்ப சமச்சிட்டு டைம் சரியாருக்குமா வேற என்ன பண்றது ப பஸ்ட்டு பாப்பாவ அப்டிதா வளத்தன கொழந்தையாருக்கும்போது இப்ப ரெண்டு பேர்ருக்காளுக ரெண்டு பேரையு பாத்துக்கணு ரெண்டாவது பாப்பா நைட் ஷிஃப்ட்டு தா கரெக்ட்டு சமத்தாருக்கா சேட்ட பண்ணுதா யாருடா பெருசா சின்னதா ரெண்டாவது ரெண்டாவது பாப்பா தா ரெண்டாவதெல்லா பஸ்ட்ட விட சமத்தா இருக்குது ரொம்ப நல்ல பிள்ள நல்ல அமைதியருக்காலா அ அமைதியா இருந்துக்கறா ஏதோ ஒன்னு குடுக்கறத சாப்ட்டுக்கறா தூங்கிக்கிறா பகல்லையு தூங்குறா நைட்டு தூங்குறா ஏழு மாசோ ஆச்சு‌ ஏழு மாசோ நடந்துட்ருக்குது
ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி
கேண்டி ம் இந்த மாரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல தா வாங் வாங்குன சாலிட்ஸ்லா அந்த அந்த சக்கரவெள்ளிக்கெலங்கு பவுடரு அப்புறோ கேரட்டு பவுடரு மர வெள்ளிக்கெலங்கு பவுட் அது ராகி ம் வாங்கி ஸ்டாக் மாரி வாங்கி வச்சுக்கிட்டே அப்ப அப்ப அவளுக் கூல்காச்சி குடுத்துட் இருப்பே அதுக்கு நீயே வீட்டுல சத்துமாவ் அரச்சுக்லால சத்து மாவு ஏழு மாச முடிஞ்சதுக்கு அப்றோந்தா குடுக்கணுமாமாடி அப்ப ராகி அத என்னது ராகி தான ஆமா ராகி பால் எடுத்து கூல் காச்சி அப்படி கொ ரெண்டு பாதாம் போட்டு ஊர போட்டு எல்லாதேயு ச் காலையில எந்திரிச்சோனே ராகிய ஊற போட்டா அ நல்லா ஊறிரு அத கூடேயே பாதம் னு ஊற போட்றனு நல்லா ஊர்னதுக்கு அப்புறோ அத நல்லா மிக்சியில அரச்சா அரச்சி வடிக்கட்னா அந்த பால் மட்டு கெடைக்குமா அத வந்து கட்டிப்படாம் மா கொஞ் சுடுதண்ணி ஊத்தி நல்லா அடுப்புல வச்சு கலறிட்டே இருந்தா அது ஒரு கூல் கன்சிஸ்டன்சி வந்துரு அதுதா நல்ல அது நல்லது பொடி குடுக்குறத விட பொடி குடுத்தா போய் கட்டிக்கு ம் வயிறு கட்டி அது இந்த மாரி குடு ஆமா அவ கொஞ்சோ வயிறு கட்டிதா போற அஹ மோஷன் போரது நீ வெறும் இந்த மாவு மாத்ரியே குடுத்தீன்னா அந்த மாரி வயிறு கட்டிக்கு அதனால அது அப்டியே வந்து வடுச்சுரு
ஊற வச்சு அரச்சு வடிச்சு
ஆமா ஆடு ச்சா அந்த தண்ணி மட்டு வருமா அத சுடுதண்ணி பாய்ல் பண்ணிட்டு அது கூட சேத்தி நல் ல்லா கலந்துட்டே இருந்தா கூழ் மாத்ரி ஆயிரு அதெல்லா தேணோ இல்ல நாட் சக்கரயோ கொஞ்சமா கலந்து ம் குடு தேன்லா இப்போ குடு கொ வேண்டா ஒரே சாந்துக்கு அப்றோ குடுத்த போது ஆஹ் நாட்டு சக்கர லைட்டா மிக்ஸ் பண்ணி குடுத்தா ந வயிறு கட்டாம இருக்கு மாவு ஐட்டம்ஸ்லா குடுத்தா வயிறு கட்டும்.
அதுதான் அதான் அவளுக்கு அதுதான் அதாளுக்கு வயிறு கட்டுத கொஞ்ச என்னமோ தெரியல எதல்ல ஆப்பிளு கேரட் - -
இது எல்லாமே வேகவெச்சு கொடுப்பேன். ம், ஹும்ம்ம். பிஸ்கட்லாம் இப்போதைக்கு கொடுக்கவே கொடுக்காதே, ஆனாலுமே அவளுக்கு அப்படித்தான் இருக்குது பாப்போம். இந்த பிஸ்கட் மாவைட்டம்லாம் குடுக்காத. பிஸ்கட்லாம் வாய்ப்பே இல்லைடி, பெரியவளுக்ககே நான் அதெல்லாம் கொடுத்த - - அதுல்ல பேசிக்கலாம் வாழப்பழம் வே வேக வச்சு நேந்தரம் ப - - வேக வச்சு. நல்லா ம ச்சீ. ஆமா அது குடுப்பே அது நல்லா சாப்பிடுவா அவ ம் ம் அப்டி கொடுத்தா வயுறு கட்டாது. அப்புறம் வேறென்ன? சக்கரவள்ளி குடுப்பண்டி சக்கரவள்ளி கெழங்கெல்லாம் வேக வச்- - ஹலோ. மாவைட்டம்ஸ் மட்டும் ஃபில்ட்டர் பன்னிக்குடுப்பேன். உருளைக்கெழங்கு வேக வெச்சு குடுக்கலாம். சரி, உருளக்கிழங்குமா? ஆம், வெறும் உருளக்கிழங்கு மட்டுமா? ஆமாம், உருளக் - - கெழங்கு கொஞ்சம் கேரட்டும் போட்டுக் - - வ இப்ப அதல்லாம் குடுக்கலாம். அதுதான் வந்து கேஸ் ப்ராப்ளம் வேற அது இப்ப கொழந்தைகளுக்குல்லாம் கேஸ் இல்ல. லைட்டா கொஞ்சமா உம் ஹும் அப்டில்லாம் இல்ல கொழந்தைகளுக்களாம் குடுக்கலாம் உருளக்கெழங்கு கூடவே கொஞ்ச கேரட்டு - - அந்த மஞ்ச பூசணி, ம். ப இது எல்லாத்தையும் ஆவில வேக வச்சு ஆவில வேக வச்சு பிளண்ட் பன் மிக்சியில போட்டு அரைச் வச்சு ஆப்பிள் குடு ஒரு நாள் கேரட்டு ஒரு நாள் இந்த மஞ்ச பூசணிக்கா அந்த மாறில்லா குடுக்கலாம் உருளக்கிழங்கு அதெல்லா சேதுக்கக்கூடாது இது கூட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடுத்தா ஒண்ணும் ஆகாது அதுதா பருப்பே நா குடுப்பே டி சிறு பருப்பு தொவரம் பருப்பு எல்லாம் வேக வச்சு அதுகுடுப்ப அது கூட கேரெட் எல்லா போட்டு அரச்சி குடுப்பே ஏதோ ஒன்னு அதா எதோ ஒண்ணு மாத்தி மாத்தி குடுத்துட்டு இருப்பே இருப்பே உம் பெரியவளுக்குலா ஆ இப்ப என்ன குடுக்குற இப்போ
பெரியவே எப்பமா நங்க
பெரிய நாங்க சாப்ப சாப்புட்றததா சாப்புடுவா ஸ்பெஷலலா ஒன்னு தோஸ ஸ்பெஷல்னு இல்லடி அவ காயி அவ்ளோக்கா சாப்ட மாட்டா உ முருங்கா மட்டு்தா சாப்டுவா ஓ முருங்கா பூஸணி கா ம்ஹூம் அப்புறோ முட்டகோஸு இந்த மாரிதா சாப்புடுவா ப்ப அத்னால அதேவேதா அடிக்கடி செய்யறது ஓ பீட்ரூட்லா அப்ப அர வச்சு அத போட்டு சப்பாத்தி மாவுப்பெ ஞ்சு பீட் அப்படி கொடுக வேண்டியதா இல்லடி பீட்ரூட் என்ன பண்ணுவெனா பொறியல் பண்ணி சாப்பாட்ல பெஸஞ்சு குடுத்துருவே அதுலா சாப்டுக்குவாலா ஆஹ் அது சாப்பிடுக்குவா பீட்ரூட் அப்டி பண்ணா சாப்பிட்டுக்குவா உம் உம் ஸரி இன்னிக் என்ன சமையல் வா வீட்டுக்கு ஒரு நாளு வரதேயில்ல ஆமா எங்க நா அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு நாள் வர ஒன தெர்யாது ஆமா கொஞ்சோ லிட்டில் பிஸி பிசி நா பிஸி இல்ல நா வெட்டி. எங்க வீட்டுக்காரு பிஸி என்ன கொண்டு வந்து விட்றதுக் கே கஸ்டம் ம் நீ அன்னைக்கு பாத்தில்ல என்ன ரோட்ல வெச்சு அப்பதா நைட் போனோ ஓ அந்த கட்டோட நீ வந்தில ஆ அந்த கட்ட ஆ
அந்த கட்டுக்கு நேரா
நேரா அத தா ஆப்போஸிட்ல நேர வீடு அதான்டி ஆப்போஸிட் கட்டுக்குள்ள ஆஹ் ஆ அது போனது லெஃப்ட் எடுத்த வீடு ஓ ‌ஹோ அங்க தா எங்க பெரிம்மா குடியிருந்தாங்க வா அந் சைடு வந் ஆமா தெரியு தெரியு இல்ல குடியிருந்தாங் அம்மா சொன்னாங்க அந்த பக்க தா நீ இருக்கன் சொன்னாங்க அஹ் வீடெதும் தெரியா ஆ இன்னொரு நாள் வருபோது வரே வந்திருந்தாங்க முந்தாநேத்து அக்காங்களா வந்திருந்தாங்க சொன்னாகளா ஆ சொன்னாங்க பாப்பா நல்லா பூசு பூசுனு இருக்கு சரி வா அப்ப நீயு அவற கூப்டு வா ஒருநாளு அவரு எங்க நைட்டு என் கொண்டு வந்து விட்டார்னா நைட் திரும்பி ரிட்டன் வீட்டுக் போம்போதுதா வர முடியுமா அதுனால அவரு வந்த அ டயாட்ல இர்பாரு வீட்டுக்கு தா நேரா போனும்பாரு நா வரே ஒர் நாள் நீயு வா நீ வரதே இல்ல
ஓகே ஓகே வரே கண்டிப்பா வரே
கண்டிப்பா வர வர இனி எப்போ வரீங்க உம் வர ஒரு நாள் இவருக்கு லீவ் இருக்கும்போது ம் வரோ இன்னைக்கு வேற ஸ்கூலுக்கு வேற வர சொல்லிருந்தாங்க பாப்பாக்கு யுனிஃபாமு இதெல்லா வாங்கிட் போறதுக்கு ஓ அதனால அங்க போயிருவோ எப்போ எத்தன மணிக்கு எல்லா சாப்புட்டு கெளம்பிருவேன்டி. மதியானோ சாப்புட்டா? போய்ட்டு வாங்கிட்டு உம் அப்டியே வேணா வர டைம் இருந்தா அப்டியே வரோ நா கால் பண்றே வர மாரி இருந்தா உனக்கு நா கால் பண்றே சரியா ஓகே சேரி எது நீ நாங்க வரவன்ட்டு எது சமைச்சிட்டு இதெல்லா பண்ணிட்டு இருக்காத நீங்க வாங்க முதல்ல ம்ம் சேரி லொகேஷன் மட்டு ஷேர் பண்ணி விடு நா வரே உம் வாங்க வாங்க என்ன சமையல் இன்னைக்கு சமையல் காளான் பிரியாணி களான் பிரியாணி உம் ம் ஆமா நீ அவளுக்கு எந்திரிச்சாங்கன்னா சாப்பிட வச்சுட்டனா போது சேரி சேரி எந்திரிச்சிட்டாலுங்க நெனைக்கற சேரி உனக்கு அப்புறோ கூப்பிடட்டா ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுற சரி ஓக்கே சாப்பிட வச்சுட்டு கூப்பிடுற ம் சரியா சேரி வச்சர்றே கேட்டேன்னு சொல்லு நா வைக்கிறே ஆ செரி செரி பாய் பாய்